லோ
கேக்குதா
ஆ கேக்குதுபா
நானு வெளியில ஆ கேக்குது வெளில தா இருக்கறே
ம்
சவுண்ட எது வருதானு பாத்துக்கோ ம்
ம்
வெளிய வளையாடிட்ருக்றா சின்ன பைய
பழையன் தம்பி இன்னு வல்லயா
வந்துட்டா போயிட்டு இங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டா
போலியா
அதுதா இப்பதா சொன்னன்ல இப்பதா வந்தாரு
ஒ
வந்துட்டு நா கூட சரி முடிஞ்சான்னு பாத்தா
ம்
அதுக்கு வேணுங்கிற டூல்ஸ் எடுத்துட்டு மறுபடியு போயிருச்சு
அப்பற நாளைக்கி தானா
ம் நாளைக்கி இல்லனா நாளானைக்கி போலா அப்டின்டு போயிருச்சி கேட்ட
ம்
இப்ப எப்டி போறது அப்டின்ச்சு
ம்
ஏ போனா வந்தர்லா அப்டின்ன
ம்
போறோ போ வீட்ட விட்டு போறதுக்கு எப்பன்னா ஒரு ஆர்ர மணிக் வீட்ட விட்டு கெளம்னா கூட நைட்டு ஒம்பது மணி ஆனாலு பரவால்ல போயிட்டு வந்தர்லா அப்டின் பாத்தா நாளைக்கி இல்ல நாளானைக்கி போய்கிலா அப்டின்ட்டு போயிரிச்சி
ம் அதுக்கு தா அதுக்கு தாப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது எதுக்கு
ஆமா
போலா ஜாலியா இருக்குனு நெனச்சிட்டு இருந்த ஒடனே புஸுனு ஆயி போச்சி பாரு
ம் நாளை நாளைக்கி இன்னைக்கி நல்லா சான்ஸ் கரெக்டா பாரு அவனு பங்ஷனுக்கு போயிட்டா அப்பாவுக்கு வேல இல்ல வீட்ல தா இருக்காரு வுட்டுட் போனாலு பாத்துக்குவாரு சின்ன பையனையு
ம்
ரெண்டு பேத்தமே கூட்டிட் போ வேண்டா
ம் ஆமா
நம்மதியா இருந்திருக்கு எங்க இப்ப போன் பண்ணி கேட்டாலு வல்லு வல்லு தா சொல்லு
சரி
பாப்போ பேசி முடிச்சுட்டு அப்றோ அத கால் பண்ணி கேட்டு பாக்கணு என்ன சொல்றதுன்னு ஒரு டைம் தம்பிக்கு பரவால்லியா
ஆ அவுங்க செம்ம ஆக்டிங்கு தூங்கி எந்திரு சன்னுடி ஜாலியா விளையாடுறா கண்ணு நாளைக்குல்லா ஸ்கூலு போணுனோனே மம்மி எனக்கு ஃபீவரா இக்குதா தொட்டு பாரு அப்டிங்றா
நேத்து பா அப்ப கரெக்டா ஸ்கூல் போற நேர மட்டு கா ய்ச்சல் வந்துட்டு இருக்குது தூங்கி எந்திச்ச உடனே காய்சல் காணாம போயிருச்சு
ஆமா அதுவு எங்க உக்காந்துக்கிட்டாங்கிறீங்க பெட்டுக்கு அடியில போய் உக்காந்துக்கிட்டா ஆளு
பாத்துக்கோ
நாளைக்குல்லா இருக்குது நாளைக்கு அழுந்தாலு சரி காய்ச்சலே வந்தாலு சரி நீ போ
ஹம் ஹம் ஹம் ஹம்
அப்டி தா அனுப்ச்சு விடனு
தங்கோ ட்ரஸ கழட்டி வச்சிட்டு வேற சட்டை போட்டுட்டு அப்புறோ மாம்பழோ சாப்பிடு அது அழுக்குப்பட்டா டிரெஸ்ஸு வீணா போயிரு சட்டைய மட்டு கழட்டிரு
இப்போ மாம்பழோ சீசன் நெறையா கெடைக்கு
நெறயாவா எப்பவா இருக்கு நா தா அன்னைக்கே சொன்னேல்ல வ சுரேஷ்க்கு எ வீட்டுக்கார் நெறய கெடைக்கு அப்டின் சொல்லி ட்டே
ம்
இப்போ ஒரு ஏழு எட்டு கிலோ வாட்டுக்கு இருக்கு மாங்கா
ம்
கொண்டு வந்து இருக்குது பழுத்த மாம்பழோ வாங்கிட்டு வந்திருக்காட்டுக்கு கடைல
ம்
பழுத்த மாம்பழோ ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து இருக்கு ஏனா எ பெரிய பைய நல்லா சாப்டுவா மாம்பழோ
ம்
அதனால ஒரு கிலோ கடையில வாங்கிருக்கு மாட்டுக்கு அப்றோ தோட்டத்துல இருந்து ஒரு எட்டு கிலோ பக்கோ மாங்க கொண்டு வந்து வச்சிருக்குது
ஆமா சாப்பிடலினா வேஸ்ட் எல்லா
ஆமா பழு த்து சாப்ட்டோன்னு வையி சூப்பரா இருக்கு அது இனிப்பா இருக்கு அந்த மாம்பழோ
ம்
மா அது எப்டியோ ஊறுகாக்கு அறுத்து போட்டு
ம்
ஸ்ட்டு பாதி பழத்த சாப்ட்டுக்கலானு வச்சக்க வேண்ட்தா வேற எதுமே பண்ண முடியாது வேற என்ன பண்றது இல்ல
ஒன்னு பண்ண முடியாது எனக்லா எது தெரியாது
நெறயா இருக்குது சூப்பரா இருக்கு முத்து முத்தா அழகா
இங்கி போன வருஷோ இங்க வீட்டு பக்கத்துலே மரோ இருக்குதா அந்த மரோ எங்ளுக்கு சொந்த்தா அது வந்து போ போதும் போதுங்கிற அளவுக்கு நிறைய சாப்பிட்டோம் இந்த வருஷம்லாம் மழ காத்து வந்து எல்லா பிஞ்ச எல்லாம் கொட்டி போச்சு கொஞ்ச தான் ஒரு நூறோ எரநூறோ காய் தான் இருந்திருக்கும்
அச்சச்சோ ஆ
ம் அவ்ளொதான் இன்னா மூணு டைம் நாலு டைம் பறிச்சோம்
கடச்சா நெறைய கிடைக்குது மத்த டைம்ல கை இந்த கடையில குடுக்குற ரேட் அன்னைக்கலாம் பாரு நூறு ரூவாக்கு வாங்கிட்டு வந்தேன் மூணு பழம்
ம்
ஆனால ஒண்ணு வேன் வர்றதே ஒரு கிலோக்கு மூணு பழம்தான் நிக்குது வெயிட் ஜாஸ்தி இங்குவோம்
ஆமா
அதுலயும் ஒரு பழம் நல்லாவே இல்ல ஏமாத்திட்டாய்ங்க
ம்
ரெண்டு பழந்தான் அது இப்ப வந்து அந்த நல்லா பெருசா மஞ்ச கலர்ல இருக்கும் பாரு
ஆமா
அந்த பழம் வந்து இப்ப இனிப்பும் இல்ல
நான் ஹலோ
கேக்குதா வாய்ஸு கொஞ்சம் சைலன்ட் ம் பரவாயில்ல க்ஹூம் தம்பி வேற டீஷர்ட் மாத்த சொல்லிட்டேன் ஷர்ட்டு அது இப்ப எடுத்தது
ம் இவன் வந்து பச்சக்காய் சாப்புடுறான் பழம் சாப்பிட மாட்டேக்குறான்
ம் ஓ ஒவ்வொன்னு நல்லாருக்கும்ல நம்ம உப்பு மொளாத்தூள் தொட்டு சாப்புடற மாறி அப்படி சாப் பழகுறானோ
ஆ அது வந்து புளிக்கவே புளிக்காதா இந்த காய் பழமும் நல்லா இருக்கும் பச்ச சாப்பிட்டாலும் உப்பு மொளகா பொடி இல்லாமயே சாப்புடலாம் வெறுங்காயே பல்லு கூசாது புளிக்காது
ம்
அப்படி இருக்குமா அவன் வெறும் பச்சைக்காயே தின்னும் பழவி பழமே திங்கறது இல்ல
ம்
திண்ணுடா நல்லா இருக்கும் சும்மா டேஸ்ட்டாவது பண்ணி பாருறா அப்படின்னா நோ மா ம்மி அப்படின்ட்டு ஓடி போயிடுறது பச்ச காய வந்து பறிக்கும் போது கீழே விழுந்து உடைஞ்சிருச்சா அத கழுவிட்டு உடைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோமா மம்மி இது கூடு இது நல்லா இருக்கும் அப்படியே இது வாங்கி சாப்புட்டு அவ கீரப்பிக்க கொஞ்சம் தூரமா போணுமா அங்க போனோட்டி மம்மி மின்ன சாப்பிட்ட மாங்க அதான் எனக்கு வேணும் வா மம்மி அவ்ளோ தூரத்துல இருந்து கூட்டிட்டு வருது வந்து திங்கவே இல்ல ம்
நேத்து எங்க ரிலேட்டிவ்ஸ்ல ஒருத்தரு கால் பண்ணுனாங்களா
ம்
அங்க அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு கோவில் இருக்காமா
அந்த கோயில் பாத்தின்னா இப்போ நம்ம நார்மலாவே ஒவ்வொரு கோயில எல்லா என்ன பண்ணுவாங்க காலையில பூச போடுவாங்க ஒரு குறிப்ட்ட டைம் ஆயிச்சுன்னா லாக் பண்ணிட்டு ஈவினிங் டைம்ல மாரியும் ஓப்பன் பண்ணி பூஜையெல்லா போடுவாங்கல்ல
ஆம்மா
அப்புடி இல்லையம்மா அந்த கோயில் வந்து இருவத்தி நாலு மணி நேரமும் தெறந்தே இருக்கணும்மாம்மா அந்த கோயில் அந்த மாரி தானம்மா அம்மன் கோயிலு
பிடிச்சிரு
க்ளோஸே பண்ண மாட்டாங்களா அப்பற ஐயர்ல்லா எப்புடி இருத்துநாலு மணிநேரமு எப்டி பாத்துட்ருக் முடியு அப்டின் கேட்டா ஐயருங்க வந்து சிஃப்ட் கணக்குல மாத்தி மாத்தி மாத்தி வருவாங்களாமா
ஓ நைட்டு சிஃப்ட் ஒருத்தருக்கா
நைட்டு ரெண்டு மணி மூனு மணிக் போனா கூட சாமி பாத்து கும்புட் டு வர்லா அப்டின்னாங்க அப்டி அந்த கோயில் ந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மரமா மாறிரும்மாம்மா
அ கோயில் சாமியா
இல்ல அந்த கோவில் முன்னாடி கேட்டு
இதுக் முன்னாடி ஆயிருக்கா
அ இதுக் முன்னாடி ஆயிருக்குதாம அந்த மாரி
அ அப்ரமேட்
அதனா அதனாலயே அவங்க சாத்த மாட்டாங்களாமா அப்டே ஓப்புன்லயேதா எம்மாக் அதா ந்த கோவிலோட மெய்நே அதானாமா எந்த பக்தர்கள் கோயில்க்கு வந்தாலுமே என்ன வந்து பாத்துட்டு தா போகுணு
ம்
அப்புடின்ட்டுதா அந்த கடவுளோட இதேவம்மா வந்துட்டு பாக்காம போற மாரி ஒவ்வொரு கோவில்லல்லா அ லாக்காயிச்சி ரின்னா உ குண்டுக்குள்ள வெச்சு வெச்சு அப்பறோ கூட்ட கொறைய கொறைய அம்ச்சு உடுவாங்கல்ல அந்த மாதிர்ஆ இருக்க கூடாது
ம்
அப்டின் சொல்லிட்டு இந்த மாரி இருக்கு பாத்துக்கோ எனக்கு ஆச்சரியமா இருந்ச்சு இப்புடிலா இருக்குமா அப்டின்ட்டு
எனக்கு நீ சொல்ல வந்த ஆச்சரியமா புதுசா கேள்விப்படுற மாரிருக்குது
பேரு சொன்னாங்க எனக்கு டக்குன்னு நெனப்பே வரமாட்டேங்குது எதாவது ஒருத்தர் எதா சொன்னாங்கன்னா அதா நம்மளுக்கு இருக்குற பிரசர்ல மைன்டு ஃப் ப்ரியா இருந்தா எல்லா நெனப்புல இருக்கு செங்கோட்டையன் செங்கோட்டையன் அப்டிங்கற மாரி ஏதாவொது ஊர் ருக்கா மெட்ராஸ்ல அப்புடிதா எதோஸ் சொன்ன மார் நெனப்பு கோவில் பேரு என்னமோ சொன்னாங்க அதுவு மறந்துட்டே
செங்கோட்டை
செங்கோட்டையன் ஒரு வேள அது கோயில் பேரா இல்ல அந்த கோயில் இருக்கிற ஊர் பேரான் தெர்ல அது மட்டும் கொஞ்ச கொஞ்சம் நெனப்பு இருக்கு முழுசா எனக்கு மறந்துட்டெ
ம்
அப்டிலா இருக்குமா அப்டின்னு தோண்ணுச்சு செரி நம்ம சர்ச் பண்ணி பாக்கலாம்ன்டுதா நானு பாத்துட்டே இருந்தே அப்பற மறந்துச்சு மறுபடியு அவங்களிட்ட மெசேஜ் பண்ணி கேக்கணு
ம் கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க
தெரியல அப்டின்ட்டு துணி மிஷின்ல போட்டு வுட்டே காலையிலயே
இப்பதா எடுத்து காய போட்றெ
இங்க கேக் மிஷன் கெட்டு போச்சா என்னான்னே தெரியல காலேயில ஒரு மண் நேரத்துல போட்டு வுட்டா மிஷ் அ மத்திய வரைக் கு ஓடுது இருவத்தஞ்சு நிமிஷொ மதிய வந்தாதா இருவத்
தண்ணி ரொம்ப ஸ்லோவா வருதா
இல்ல எப்பயு போலத்தா
அப்புற எப்டி அவ்வளோ நேர ஓடும் தண்ணி ரொம்ப லேட்டா ஃபில் ஆயிட்டு இருந்தாதா டைமிங் அதோட டைமிங் வந்து ஒன் ஹர் துணி பொறுத்து அப்டி ஆகும்
அப்ப டேப் டேப் இருந்தா காட்டுச்சு மே பி தண்ணி கம்மியா வந்திருக்குமா நீங்க சொல்லித்தா எங்களுக்கு தெரியுது
தண்ணி லைட்டா வந்துட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப அந்த மாரி டைம் எடுக் கு நீ அப்ப வந்து பின்னாடி டஸ்ட் நறைய இருக்கும் அந்த எடத்த நம்ம கிளீன் பண்ணி வுட்டுட்டோ அப்டின்னா நார்மலா சீக்கிர ஒன் ஆர்லயே முடிஞ்சிரு எப்பயு போல
சொல்லிட்டு கிளீன் பண்ணி பாக்கலாம்மா டஸ்ட் இருந்தா கூட இப்டி வருமா அப்டின்னு நா சொல்றே
செரி ந இரு ஒரு நிமிஷ
ஆ டப் கிளீன்ல்லா இருக் கு பிரதீபா கிளீன் பண்ணாலு அது அப்டியேதா இருக்கே தவர ஆ அது அது எந்த இம்ப்ரூமெண்ட்மே இல்ல
எங்க வீட்டுக்காரர் எனக்கு அப்டித்தா சொன்னாரு இந்த மாரி ரொம்ப லோவா இதூண்டா வந்து இருக்குமா அப்புற நா சொன்னே சொல்லவு அவரு அப்டிதா ரெடி பண்ணி கொடுத்தாரு
உங்களுக்குல்லா பிரச்சனையே இல்லல்ல
ம் ஹூம்
அதா எலக்ட்ரிஷியன்ங்க ஊர் எதாவது ஒன்னு டக்குன்னு அவர் வந்து ரெடி பண்ணி விட்ருவாரு எதாவது உங்களுக்கு தெரியலனா கூட சொல்லி டக்குன்னு சொல்லி சின்ன பிரச்சனைதா ஒடனே முடிச்சுக்கலா அப்டின்ற போது முடிச்சு விட்ருவாரு
ஆமா அவ சொல்லித்தா போட்டே ஒ கல்லுஉப்பு ஒரு கையி நல்லா அள்ளி போட்டு
ம்
சோப்பு ஆயில் லிக்விடு கொஞ்ச ஓரளவுக்கு ஊத்தணு அப்டின்ட்டு
கல்லூப்பு எதுல போடணு
வாஷிங் மிஷின்ல தா நம்ம வாஷிங் மிஷின் நார்மலா
அதா லிக்குட் லிக்யூடு ஊத்துற எடத்துலையா
ஆ கல்லுப்ப அப்படி போட்டுரு அந்த டிரம்லயே போட்ரு
ம்
ட்ரம்ல போட்டு லிக்விடயும் அந்த ட்ரம்லயே ஊத்திரு ஊத்தி டேய் அதுல டப் கிளீன் இருக்கும் பாரு
ஆமா டப் க்ளீன் இருக்கு
அந்த ஆப்சன்ல வச்சிட்டு நீ ஓட வுட்ரு ஓடட்டோம்னா அழுக்கெல்லாம் இருந்ச்சுன்னா வந்துருமோம்மா
ஓ லிக்கியூடு வந்து நார்மலா இருக்கற எடத்துல ஊத்திட்டு கல்லுப்பு வந்து உள்ள போட்றனும்
ஆ அந்த பயலர்லயே ட்ரம்யோ உள்ள போட்டுட்டோம்னா அப்டி சுத்தி சுத்தி சுத்தி அம் கிளீன் ஆயிரும் அப்டின்னாரு எங்க வீட்டுக்காரு
ம் சேரி அப்போ நா வந்து சொல்றேன்
ம்
இது தெரியா
தங்க ஒரு எடத்துல உக்காந்தி சாப்புடு
அ டப்க்ளீனுக்கு தனியா வாங்கி அதல்லாம் ஒண்ணு கூட ஒர்க் ஆகல
அத அதான்
டக் கிளீன் என்னஒரு பதினஞ்சு நிம்ஷோ பத்து நிமிஷமோ தான பத்து நிமிஷோ கல்லுப் போட்டு ஓட வுட்டா தெரியும்